ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க ரொம்ப மெதுவா கேக்குதே
அப்டியா இப்போ ஓகேவா கேக்குதா
சேரி பாப்பா எப்டி இருக்கா
ஆ பாப்பா நல்லா இருக்கா அங்கே எல்லா எப்டி இருக்காங்க
அ எல்லாரு நல்லா இருக்காங்க தூங்கிட்ருக்காளா ஆ அ இனிமே தா சாப்டணு இப்பதா சமையல் வேல முடிஞ்சுதுங்க
அப்டியா ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி இங்க பாப்பா தூங்கிட் இருக்காங்க தூங்குற நேரத்துல தா உங்ககிட்ட பேச முடியும்ன்னு பேச
சரி சரி அதா அப்லே கூப்ட்டப்ப போய் எடுக்கலியா நீங்க ஏ சேரிங்க
ஓகே ஓகே ஆ இங்க ஆ அத்த பண்ணிட்ருக் பண்ணி இன்ன முடுச்சிருப்பாங்க நா பாப்பாவ தூங்க வச்சுட்டு குளுச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடு அதனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிருப்பாங்க இந்நேரோ சாப் நீங்க அங்க உங்க சமையல்லா இல்ல அத்த சமையல் தானா
இல்ல என்னோட சமையல் தாங்க நாங்க தனியாதா இருக்கோ இல்ல தனியா இருக்கோ இப்ப லீவ் விட்டதுனால அம்மா வீட்டுக்கு வந்தோ இங்க வந்தாலு நான்தா சமைப்பே சமைக்றது ஏ வேல மத்த வேலயல்லா அவ்ங்ள்து
ம் ஓகே ஓகே என்ன செஞ்சீங்க
இன்னிக்கி வாழப்பூ பொரியல் பண்ணினோ அப்றோ வந்துட்டு சாம்பார் இன்னிக்கி வெள்ளிக்கிழமனா சாம்பார்
அப்டியா ஓகே ஓகே நான்வெஜ்லா சண்டே மட்டுதானா
நான்வெஜ் சன்டே மட்டும் அப்றோ எட நாள்ல நைட்டுனாலோ பசங்க சாப்புட்றாங்க அப்டீன்னா எடுப்போ அது ரொம்போ கொஞ்சோ ரேர்ரா எடுப்போ
ம் என்ன படிக்குறாங்க பசங்க
பசங்க வந்து செவன்த்து முடிச்சு எய்த்து போறா பெரிய பையே சின்ன பைய வந்து இப்பதா செகண்டு போறா
செரிங்க
ம் ஹு ரெண்டு பேரு ஒரே ஸ்கூல் தா உங்க பாப்பாக்கு எத்தன வயச ஆகுது
இப்பதா ரெண்டாவது வயசு முடிஞ்சுச்சு அதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எந்த வயசுல ப் ரீ கே ஜி சே ப் பாங்க சொல்லிட்டு கன்ஃப்யூஷன்ல இருக்கோ இப்ப இந்த வயசுல சேக்கறதா இல்லனா மூணு வயசு முடுஞ்சா சேக்குறதா அப்டீன்னு சொல்லி
மூணு வயசு முடிஞ்சாதா சேத்துக்குறாங்க இப்பெல்லா
அதா ஆக்சுவலா எங்க மாமியார் சொல்றாங்க நான்ல்லா ரெண்ட்ற வயசுலல்லா பையன வந்து ப்ரீ கே ஜி சேத்துட்டே எல் கே ஜி எல் கே ஜியே சேத்துட்டே அப்டீன்ற மாரி சொன் திட்றாங்க ஆனா வந்து இப்பதா புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க போல அ எல் கே ஜி ஆனா இத்தன வயசு ஆகணோ அப்டீன்ற மாரி
ஆமா ஆமாங்க ஆமா அது கொஞ்சோ நல்லா ஸ்ட்ரிக்டாாதா ஃபாலோ பண்ற மாரி தெரியுது போன வர்ஷோ அதுக்கு போன வருஷோல்லா பெருசா தெர்ல ஆனா இப்ப எல்லா பக்கமே சொல்றாங்க எனக்கு நா சின்ன பையன சேக்கு போதே அப்டிதா சொன்னாங்க அவ வந்து ஜூலை பானு அவ வந்து ஜூலைல பிறந்தானா அதனால பாத்தீங்கன்னா அவுங்க மார்ச் எண்ட் இது வரைக்கோ தானே கணக் வெக்குறாங்க அதனால அப்பவே வந்து உ ங்க பையனுக்கு ரெண்டு மாசோ கம்மியா தா இருக்கு நீங்க வந்து அடுத்த வர்சோ போட்டுக்குங்க அப்டீன்னாங்க அப்றோ செரி நாங்க பேசிட்டு சொல்றோ அப்டின்னு சொல்லிட்டு போட்டாங்க இப்ப வந்து அவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பொறந்தா
ம்
அப்ப இன்னோ வந்து அவனுக்கு இப்ப ஆறு ஏழு முடியுலல ஏழும் அ போய் இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்டு உள்ள போனாதா அவனுக்கு ஏழு முடியு அந்த மாரிதா இருக்கு ஆனா அப்பவே சொன்னாங்க அவுங்க சேத்துக்க மாட்டே அப்டீன்னாங்க
எல் கே ஜி வந்து என்ன மூணு வயசுல சேத்தீங்களா
இல்லீங்க மேம் ப்ரீ கே ஜி வந்து மூணு வயசு முடிஞ்சு ஆமாங்க
மூணு வயசு முடிஞ்சாதா ப்ரீ
முடிஞ்சு சேக்குல முடிஞ்சுதா நாங்க சரஸ்வதி பூஜயப்ப போட்டோ
அப்புடியா ஓகே ஓகே ஓகே ம்
அதனால ஃபுல்லா போகல அவ சரஸ்வதி பூஜ டைம்ல போட்டோ
ம் ம் இங்க ஆக்சுவலா இப்பதா அந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு அ அத்த வந்து இந்த வர்ஷத்துலயே சேக்கணோ அடுத்த மாசோ பக்கத்லயே போய் ஜாயின் பண்ணணோ ப்ரீ கே ஜி அப்டீன்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க நாங்க வந்து ரூல்ஸ் படி அடுத்த மாஸோ சேக்க முடியாது அடுத்த வர்ஷோ ஜூன்லதா சேக்க முடியோ அப்டின்னு நாங்க சொல்லிட்டுருக்கோ அவுங்க கேக்கல நாங்களலா எங்க பசங்கள ரெண்ட்ற வயசுலாதா சேத்தோ நா போய் ஸ்கூல்ல கேட்டுட்டு வர்ணோ கேட்டு கேட்டுட்டு வாங்க அப்டீன்ற மாரி சொன் ஸ்கூல்ல கேட்டாதா தெரியு அது கேட்டா தா அவுங்க நம்புவாங்க இல்லன்னா இப்பயே சேக்கலா சேக்கலானா சொல்லிட்டுருப்பாங்க
ம் செரீங்க கேட்டு பாருங்க ம் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் கேட்டு பாருங்க
ம் அதா பெஸ்ட்டு ஸ்கூல் கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சுதா
ஆமா கண்டிப்பா அது நமக்கு பக்கமா இருந்தா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கோ
ஆமா அதுவும் பாக்கணு பக்கமா இருக்கான்னு பாக்கணு எஜுகேஷன் நல்லா இருக்கான்னு பாக்கணு எல்லாமே செக் பண்றா மாரி இருக்கு இங்க பாப்பாதா
பாப்பா அ சேரி சேரி சேரிங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களா
ஆ நல்லா பேசுறாங்க
சேரிங்க
எல்லாமே சொல்லுவாங்க புடிச்சி தா வெக்க முடிய ஓடிட்டே இரு இருக்காங்க துருதுருன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த வயசு வந்து அடம் புடிக்கிற வயசு போல
அதனால எது வேணு எல்லாமே கேக்குறாங்க
ஆமா ஏதாச்சு ஒரு சின்ன விஷயோ இல் தரலன்னா கூட உருண்டு பெரண்டு அழுக ஆரம்பிச்சிட்
ஓ சேரி சேரி சேரிங்க அ
அப்டி தா இருந்தங்களா
அ பசங்க அந்த அளவுக்குலா இல்ல இப்ப வர்றவங்க பொண்ணா இருந்தாலு சேரி பசங்களா இரு இருந்தாலு செரி எல்லாருமே பயங்கரமா குறும்பு பண்றாங்க
மேலே அது மேலே ஏற்றது அந்த மாதி
ஆமா ஆமா அதெல்லா பண்ணாங்க அதெல்லா மேல ஏர்றது மேல அப்டியே தொங்குறது அந்த வே அந்த வேல எல்லாமே இருந்துச்சி உருண்டு பெரண்டுல்லா கேக் க்கிற அளவுக்கு இல்ல
ம் ஓகே ஓகே ஓகே
சேரிங்க பக்கத்துல பார்க் ஏதாவது இருக்கா கூட்டிட்டு போவீங்களா
ஆ இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு இப்பதா புதுசா ஓபன் பன் ஆ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னோ முழுசா முடில
செரி செரிங்க
போயிட்டு டெய்லியு போயிட்டு ஒரு வாக்கிங் மட்டு போயிட்டு வருவோ இன்னு செட்டப்லா இன்ன ஒழுங்க பண்ண லைட்டு போடல அ மத் மத்த அந்த மத்த இதெல்லா வெப்பாங்கள்ல அந்த மாரிலா இன்னு வெக்கல இப்போதா அந்த வாக்கிங் போகற ஏரியா வந்து சரி பண்ணி
சேரி சேரி சேரிங்க
மட்டு கூட்டிட்டு போயிட்டு வருவே
ஓகே ஓகேங்க ம்
அங்க அங்க எதுவு பார்க்கு எதுவு கூட்டி போவீங்களா சம்மர் லீவுக்கு வெளியல்லா பிளான் இருக்கா
சம்மர் லீவுக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு அதனால வெளியே போற பிளான்லா இல்ல நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறோ நடுவுல லீவ் விடும்பொழுதுதா போலா அப்டின்ட்டு இப்ப எங்க போனாலுமே ரொம்ப கூட்டமாதா இருக்கு அதனால மறுடி போயிக்கலாம் அப்டின்னு எல்லாமே போஸ்ட்பான் பண்ணிட்டோ
ஓகே ஓகே இப்ப சும்மா வீட்லதா இருக்காங்களா ரெண்டு
இப்ப ரெண்டு பேத்துக்குமே லீவ் வுதா எப்ப ஏப்ரல்லயே விட்டாங்க ஏப்ரல் பத்துலயே விட்டாங்க ரெண்டு மாசோ லீவு தா அப்டியே இப்பதா ஒரு மாசோ ஓடிருக்கு எப்ப இன்னொரு மாசத்த வந்து சமாளிக்க முடில இன்னா அவ என்ன ப அவுங்க எப்டி என்கரேஜ் பண்றதுன்னு தெரியல
ம் ஃபோன் டி வி ல்லா காட்டிவீங்களா
ஃபோன் பாதிலபாப்பாங்க வேற வா ஆப்ஷ இன்னிக்கு இல்ல அதனால டி வி மதியானோ போடுவாங்க அப்றோ ஈவ்னிங்னா விளாட யாட போயிருவாங்க பக்கத்துலல்லா
ஓ
ரொம்ப நேரோ பாக்குறது இல்லன்னு வெயிங்களே ஃபுல்லா பாக்குறது இல்ல கொஞ்ச நேரோ அப்பப்ப அப்றோ நா எதாவது இத படி அத எடு
ஓகே ஓகே ஓகே
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது ச
ஆ இத படி அத எழுது அப்டி எதாவ்து நா சொல்லிட்டே இருப்பே அதன ல ம் அது பண்ணிட்ருப்பாங்க அப்டியே போகுது லீவு
கிட்ட அடம்லா பண்ண மாட்டாங்கள்ல
அடோ அடம் பண்றதெல்லா இல்லீங்க கொஞ்சோ பெரிய பெசங்களாயிட்டாங்கள்ல மெ ச்சூர் ஆயிட்டாங்க அதனால பெருசா அடம் புடிக்கிறதில்ல பட்டு எதுத்து பேசுவாங்க ரொம்பொ ந ரொம்ப ஸ்டிட் பண்ணோனா எதுத்து பேஸ் வாங்க
ஆ ஆ
அதனால அப்டியே கொஞ்சோ அப்டியே பாலிஷ்டாவே கொண்டு போய்கிறது
ஓகே ஓகே ஆமா பசங்க தானே கோவோ வரு நல்லாவே
ஆமாங்க ஆமாங்க அது பெரிய பைய இப்ப எய்த்து போறானா அப்றோ அவுங்குளு தகுந்த மாரி நம்மளு மாறணு இல்ல
ஆமா கண்டிப்பா ஆ இப்போவே வந்து அவுங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனாதா ஃப்யூச்சர்ல எல்லாத்திமே நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க
ஆமாங்க ஆமாங்க அதனால ரொம்பவு எதையுமே கம்பல்லா பண்றதில்ல அப்டியே அவுங்கபோ போக்லியே விட்டு பிடிக்கிற மாதிரி தா இருக்கு
ஓகே ஓகே ஓகே அ ம் சாப்பறதல்லா எப்டி ஒழுங்கா சம் சமச்சுக்குவாங்ளா சாப்ட்டுக்குவாங்ளா
பட்றது கொஞ்ஜோ லேட் ஆகு ம் ரெண்டு பேருமே லேட் பண்ணுவாங்க ஆனா நம்ம இல்லன்னா அவுங்ளே போட்டு சாப் ட்டுக்கறது அதெல்லா பண்ணிக்குவாங்க நம்ம இல்லன்னா அவுங்க வேலைய அவுங்க கரெக்டா செஞ்சுக்குவாங்க நம்ம இருந்தோ அப்டின்னாதா அந்த லேட் பண்றதெல்லா
து ஓகே ஓகே ஓகே ம் இல்ல இதுதா வேணு அதுதா வேணுன் சொல்லிட்டு அடம் அது இந்த சாப்பாடு செஞ்சு குடு அந்த சாப்பாடு செஞ்சு குடு அப்பில்லா சொல்றது இல்லை இல்ல தொந்தரவுலா பண்றதில்லை இல்ல
அது வந்து லீவ் டைம்ல பண்ண மாட்டாங்க ஸ்கூல் போனாதா வந்து இல்ல அவ அந் அது கொண்டு வந்தா லன்சுக்கு எனக்கு அதனால சப்பாத்தி போட்டு குடுங்க அந்த மாரி கேக்கறது அவ கொண்டு வந்தா அதுனால எனக்கு போட்டு குடுங்க அப்டினு அதுலா இன்னு சின்ன பையந்தா கேட்டுட்ருக்கா
ஓகே ஓகே இப்பவே அவ மத்தவங்க கொண்டு வர மாரி ம ண்ணிட்ருக்காங்க பேசிட்ருக்காங்ளா
ஆமாங்க அங்க பாத்துட்டு வந்து ஆசையா கேக்கறது செரி நம்மளு சின்ன பையந்தா அப்டின்ட்டு போட்டு குடுப்போ இன்னு கொஞ்சோ இன்னு ஒரு ரெண்டு வருஷோ போயிருச்சு னா அதல்லா கேக்க மாட்டாங்க அவுங்க பக்கத்துல இருக்கறவனோடத புடிங்கி சாப்புட்டு வந்துருவாங்க வேல முடிஞ்சுது நம்ம ஏ கேட்டு வாங்கணு அப்டினு அ ம் ச் பாப்பா சாப்ட்டுக்றாளுங்ளா
ஆ பாப்பா நலா சாப்ட்டுக்கறாங்க இ ப்பதா ஒரு ஒன் வீக்கா ஃபீவராருக்கு அதனால சரியா சாப்படவே இல்ல சாப்டவே மாட்றாங்க அ தோச போத் அ ம் ம் ஆமா இப்ப சடனா வேற கிளைமேட் சேஞ் ஆகுதுல்ல அதுனாலயே எல்லா பிள்ளைங்களுக்குலா ஒத்துக்க மாட்டிகிது
ஓ ஆ அதனா இருக்லா இருக்லா
ம் இப்ப சரியாவே சாப்ட மாட்றாங்க
ச என்ன
சேரி ஓகேங் சேரி ஓகேங்க அ ஃப்ரீ ஆயிட்டு நா கூப்பட்றே அப்ற ஓகே அ பாய்
பாய்ங்க ம்